வணக்கம் தோழி என்னப் பண்றீங்க
எவ்ள தா பண்றீங்க
சும்மாதா இருக்க தோழி தோழி இந்த மாரி ரி கொழந்த பேத்துட்டுக்கு அப்புறோ போஸ்பேட்டரம்ல பாடி சேஞ்ச் ஆகுதுல அதுல எதுனா எக்ஸசைஸ் பண்ணி கொறைக்கலா நெறைய ரீல்ஸ் நா பாக்குறே இந்த மாரி தே டான்சிங் எக்சசைஸ் சொல்றாங்க அந்த மாரி எக்சசைஸ் சொல்றாங்க அது எப்டின்னு உங்களுக்கு தெரியுமா அத பத்தி
ஆ தோழி நம்ம வந்து மோரொலெஸ் வந்து இந்த படுத்துட்டே எக்சசைஸ் பண்றோல தோழி அந்த மாரி பண்ணுனா கொஞ்சோ நல்லா இருக்கு தோழி ஸ்டார்டிங்னா இந்த மாரி பண்ணலா எக்ஸசைஸ் ரெண்டு கால இப்டி தூக்கிட்டு ரெண்டு கால தூக்கி அதாவ்து தூக்கிட்டு ஒரு ஒரு காலயா இப்டி வயித் வயிறு வரைக்கு அமிக்கி அமிக்கி விடனு தோழி இன்னோரு எக்சைஸ் பாத்தீங்கன்னா அப்டியே கொஞ்சோ ஒடம்ப தூக்கி கை ரெண்டுத்து கீழ ஊனிக்கினு அந்த மாரி பண்ணனும் தோழி அது ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் அந்த மாரி இருக்கணு இப்போ புதைக்க ஒ அ ஒடம்பு வந்து அதுக்கேத்த மாரி பண்ணணும் தோழி நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ்ல்லா ஆறிச்சு அப்படின்னா நம்ம பண்லா கொஞ்சொ ஒரு ப கொஞ்சொ கொஞ்சமா தொடங்கணு தோழி எது இருந்தாலு ஒரு அஞ்சு ஒரு நாளைக்கு ஆ ஒரு அஞ்சு அஞ்சு போட்லா ஒரு நாளைக்கே அப்டியே இன்கிரீயஸ் ஆயி இன்கிரீஸ் பண்ணினே போனு நம்ப எவ்ளோ உங்களால முடியுதோ அவ்ளோ வரைக்கு பண் ரொம்போ ஸ்டெயின் எடுத்து போடக்கூடாது.
எ ஃப்ரண்ட்ஸு நெறைய பேர் கேக்குறாங்க பெல்லி ஃபேட் கொறைக்கணு கொறைக்கணு என்ன எக்சைஸ் பண் பண்றது தெரியல.
ம் அதுவு இல்லாம போ ஃபீட் பண்ணனால ஃப இருக்கதா செய்யு தோழி அது நம்ப இந்த ஒரு வருஷோ கழிச்சு கூடோ பண்லா நம்ம அது ஒன்னு பிரச்சன இல்ல ஏனா ஃபீடிங் ஆ ஆமா ஒரு வருஷ் பண்ணோனா நல்லாருக் ஏனா வந்து பால் குடுக்குறாங்கல்ல எல்லா சாப்ட்டுதா ஆவணு அப்ப நம்ம டயட்டு எடுத்துக்க முடியாது.
இந்த சாப்பாட்டுலயு கொஞ்சொ கன்ட்ரோல் இருக்கணு ன் டயட் எடுத்துக்க ஏன்னா பசங்க அப் கொஞ்சொ சாப்ட ஆரம்பிச்சிடுவாங்க அதுனால நம்மளுக் பிரச்சன இருக்காது. இப்போதைக்கு அப்டிதா இருக்கணும் தோழி நம்ம
நெறைய எப்படிதா இந்த ஹீரோயின்ஸ்லா பாருங்கள எவ்ளோ வருஷோ இந்த நடி தியெல்லா பார்
ம் அவங்கள்ளா அது டயட் ஃபாலோ பண்ணுவாங்க ஃபுட்டுதா தோழி எது இருந்தாலு ஃபுட்டு வந்து எவ்ளோ இருக் ஆமா தோ தோழி இது ஆமா ஆமா
இந்த மாரி பச்ச பச்ச காய்கறி
ம் ஆமா ஆமா அந்த மாரிதா இருக்காங்க தோழி சைனாலல் அப்டித்தா சாப்டு அ
ஒ ராவா ரா ஃபுட்டா எடுத்துக்குறாங்க நல்லா
உங்க வேற சூப் மாரி குடிச்சுக்டுவாங்க. நம்மள மாரி மசாலாலா ஆட் பண்ண மாட்டாங்க.
ஆ அ அப்டியே அந்த ரைஸ் இது பண்றாங்கங்க அந்த தண்ணிய கூட வடிச்ச தண்ணி அப்டியே வச்சு
யூஸ் பண்ணிப்பாங்க நம்மதா இங்க கீழே ஊத்திடுவோ ஆனா அவங்க வந்து அத வந்து யூஸ் பண்ணி தண்ணி எதுனா அது சூப் வைக்க இல்லனா சைட்ல அதையே தண்ணியா கூட குடிச்சுப்பாங்க அவங்க அத இயற்கையா
இயற்கைய ஆமா ஆமா அவங்க நல்லா விவசாயம் பண்றாங்கங்க அவங்களுக்கு எடமே இல்ல சவுத்ல பண்றாங்க அப்டி பண்றாங்க இப்டி பண்றாங்க நம்மதா இருந்துமே செய்ய மாட்றோ
ம் ஆமா அவங்க வந்து இதல்லா இருக்கு எங்கெங்க றிக்கு அது மாரி பாத்துக்ட்டா அதுக்கு ஏத்த மாரி அந்த மண் வளத்துக்கு ஏத்த மாரி பயிர்கள போட்டுட்டு காய்கறிகள் அந்த மாரி போட்டுட்டு பாப் கண்டி தோழி அவங்களுக்கு அதெல்லா இது பண்லா
ஜாப்பனீஸ் கூட நல்லா ஃபாலோ பண்றாங்க. அந்த மாரி ஹெல்த்து விஷயத்துல இங்கதா நம்ம வந்து ஃபுல்லா பசங்களுக்காக ஓடி ஓடி நம்ம வந்து ஹெல்த்த ஸ்பா யில் பண்ணிக்கணு ஆனா நம்ம வந்து மொதல்ல தெரிஞ்சுக்கணு நம்ம ஹெல்த் நல்லா இருந்ததா நம்ம கொழந்தைங்கள பாத்துக்க முடியணு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம
ம் ம் கரெக்டா சொன்னிட்டீங்க
அதுதா நான் அந்த மாரி எடுத்துக்கணு சேலட்டு அந்த மாரி எல்லா எடுத்துக்கணு நம்ப நெறய ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறது ஆமா காய்கறிகள எடுத்துக்கணு இந்த மாரி நட்ஸு வேறு கல்ல எல்லாத்தையு போட்டுட்டு அதுல வேனா கொக்கோ பவுடர் அந்த மாரி சாக்லேட் என்னம் மெல்ட் பண்ணி போட்டுட்டு நம்ம போட்டுட்டு கூட நம்ம சாப்ல்லா இல்லைனா கார பொறி மாரி செஞ்சு கூட சாப்பிடறாங்கங்க இப்ப நெறயா ரெசிபி பி வந்துருச்சு அந்த மாரில்லா சாப்டுறாங்க கொத்தமல்லி சட்னி புதினா சட்னியெல்லா அப்பதுலந்தே இருக்கு ஆனா கொத்தமல்லில செய்றாங்க எந்த வெங்காயோ தக்காளில்தான் நம் செய்வோ ஆனா இப்பெல்லா நெறயா ரெசிபி வந்துருச்சு
இப்பெல்லா வெங்காய தக்காளி ஆட் பண்ணாமலயே செய்யறாங்க தோழி அதெல்லா அதுவே நல்லா இருக்கும்போல ம் முருன்கீர அந்த மாதரில்லா எத்துக்கனீங்கன்னா அப்டியே கூட நம்ம சூப் வெச்சு குச்சினு
ஆ அது கூட எடுத்துக்கலா ரெகுலரா ஆனா பாக்கணு பாடி ஹீட் ஆகுது னா நம்ம ஒன் டே ஒன் டே விட்டு ஒன் டே அந்த மாரி எடுத்துக்கணு ம்
உன் ஒடம்பு செட் ஆச்சுன்னா அதுக்க ஏத்த மாரி நம்ம இது பண்ணிறனு
ன்னு போஸ் பேட்ரம்லா அது எனக்கு ஒத்துக்கலங்க அவன் ஒரு டைம் சாப்டுட்டு அது ரொம்ப எனக்கு இன்டைஜேஷன் ஆயி இப்போ வந்து லூஸ் மோஷன்தா ஆச்சு
அப்பனா நீங்க விட்டுருணுந் தோழி கொஞ்சோ பாத்து இப்போதைக்கு பாத்துக்கனு ஒரு ஒன் இயர் கழிச்சுதா பாக்கணு எது இந்தாலு உடனுக்குடனே நம்ம எதுவு ஸ்டார்ட் பண்ண முடியாது தோழி அத
ம் கரெகட்டுதாங்க நீங்க சொல்றது நம்ம கொஞ்சோ பாத்துட்டு தா எடுத்துக்கணு
ம் எது இருந்தாலு நம்ம கொஞ்சோ ஒடம்பு ஒத்துழைக்குதா கொஞ்சமா எடுத்துக்கணு கொஞ்ச கொஞ்ச மா சேத்துட்டே வந்து அப்றோ ஒத்துழைச்சுச்சுன்னா நெறயா எடுத்துக்கலா ம்ஹும் ஏ எதுவுமே நம்ம ஒதுக்கவு கூடாது
ஆமாங்
ஃபுல்லா ம் ஒடம்பு வந்து டேக்கேர் பண்ணிக்கணு ம் ம் ஆமா
இப்ப வந்து புரிது வொர்க்கிங்கா இருந்தாலு உமன் ஹோம்லயே இருந்தாலு செரி ஹெல்த் பாத்துக்கறது லேடிஸ் தா இந்த வேல முடிச்சிடலாமா இந்த டைம்ல இது பண்ணிலாமா வீட்ல இருந்தாலு செரி வே வேலைல இருந்தாலு சரி அவுங்க வேல ஒழியாதுதா ஹவுஸ் ஒய்ஃப்தா ந ல்லா பாத்துக்கணு ஒடம்ப அவுங்க ஹெல்த்தியா பாத்துக்க மாட்டாங்க பிள்ளைக வருவாங்க போல அவுங்களுக்கு என்ன செய்யறது ஒர்க்கிங்னா கூட பாத்துக்கங்க எதனா ஒன்னு அவுங்க பாத்து செஞ்சு க்கலா அப்டி இப்டி யோசிப்பாங்க
ம்
ஆஃபீஸ் கோய்னா ஒரு டைம் கெடைக்கு உங்களுகிட்ட ஓயாம ம டைமே இருக்காது அவ்ங்களு எடுத்துக்கொணு கொஞ்சொ அப்பதா ரொம்ப நல்லது
அவங்களோட ஹெல்தே கான இது பண்ணாங்னாலே குடும்பமே ஹெல்தா இருக்கு தோழி அவங்க யாரு முடிச்டாங்னாவே அதேதா ஃபுட்டு வந்து அவுங்ளுக் கு சஜஸ்ட் பண்ணி எல்லாருக்கு தருவாங்க எல்லாருக்கு இது பண்ணுவாங்க அதா தோழி சொல்றே நானு ம் ஹெல்த்தி ஃபுட்டாதா அது நம்ப எடுத்துக்லாந் தோழி இந்த நான்வெஜ் கூட எடுத்துக்லா அ து ஆனா பாருங்க டயட்டுன் சொல்லுவாங்க பாத்தா அவ்ளோ சாப்டுவாங்க பொரியல் இருக்கு அதுல முட்ட இருக்கு கறி இருக்கு நம்ம அதுன வாரத்துல ஒரு முறதா எடுத்துக்குறோ அவங்க டெய்லியுமே டயட்சாட்ல சேத்துட்டு எடுக்குறாங்க நம்ப அதெல்லா எங்க தோழி செய்யற து நம்ப அதுல நம்ப ஒரு பொறில் செய்யற்த்துக்கே நம்ளுக்
போட்டின் சொல்றாங்க
ஒவ்வொரு நாள் செய்யறதுக்கே நம்ளுக்கு முதுவாயிடுது ரெகுலரா எப்டி எல்லா தியு நம்ம சேர் போட்டு செய்ய முடியு சொல்லுங்க
அது முடியாது தாங்க என்ன சாட் போட்டாலு
அதுதா சொல்றே நானு எப்டி தோழி இப்ப முடியு அவங்க எல்லா இப்ப கொழந்தைகளையு க வீட்ல கவுன்ச்சிக்கணு அவங்களே பாத்துன் டக்குன் சமையல் வேல பாக்கணுன்னா நம்ளுக்கு மண்ட தா இது வாகு தோழி அது
ஆமா ஆமா அந்த மாரிதா ஆகு
ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க தோழி அப்றொ நீங்க நீங்க என்ன டயட் ஃபாலோ பண்றீங்ளா எதனா நீங்க
நா ஒரு டயட்டுமே ஃபாலோ பண்றதுல்லங்க ஒன்லி காஃபி குடிப்பே
ம் காஃபில்லா கெடுதல் சொல்றாங்க நீங்க ஏ குடிக்கிறீங்க தோழி அதெல்லா
அது கொஞ்சோ அவாய்ட் பண்ணுன் நெனக்கிறே அது ஒர்க் பண்ண காலக்கட்டத்துல குடிச்ச து அது அப்டியே எனக்கு வந்துருச்சு அது கொஞ்சொ அவாய்ட் பண்ணிட்ணு
ஆ நீங்க அத டீ காஃபில்லா அவாய்ட் பண்ட்டீங்கன்னா ஒடம்பு நல்லா இருக்கு தோழி
அதுக்க பதில் கசாயொ அந்த மாரி எடு வெச்சி குடிக்கிலான் சொல்றாங்க சீரக தண்ணி அந்த மாரியே வெச்சி குடிக்கலான்றாங்க டீ மாரியே இருக்கு அந்த மாரி நானு பாக்குற நானு சீட்ஸ் எல்லா வா இந்த மாரி ஹல்லிங் சீட்ஸ் அந்த மாரி எல்லா யூஸ் பண்ணுவ வெந்தயொ ஊற வச்சு
ஆ ஆமாந் தோழி ஹாலின் சீட்ஸு ஆ வெந்தயம் அதல்லா குடிச்சோனா ம் ம் ஆமா தோழி அதெல்லா குடிச்சுன்னா ஒடம்பு வந்து நல்லா இருக்கு ம் ஆமா தோழி அதே மாரி ட்ரை ஃப்ரூட்ஸு நம்ம நட்ஸ் எல்லா எடுத்துக்கணுன்னா ஆ ஒடம்பு வந்து நல்லா இருக்கு ஊற வச்சு அது எல்லாத்துல
சி என்னால செய்ய முல்ல நா என்ன பண்ணுவனா எல்லா நட்ஸு அரச்சி நட்ஸ் பவ்ட்ரா வெச்
அப்டீங்ளா
அது மில்க்ல போட்டு நம்ம அப்போ மில்க்கு மில்க்க தனியா குடிக்காம அதுலாச்சு போட்டு உட்டு இது பண்றது நல்லா இருக்கு
ஆமா ஆமா தோழி மில்க் போட்டு அந்த அரச்ச பவ்ட்ர கலக்கி குடிப் பின்ன வெட்னா அதுல நாட்டு சக்கரை அந்த மாரி சேப்பீங்களா நீங்க
நாட்டு சக்கரை அப்பறோ நா நட்ஸ் பவுடர் மில்க் க இது மூணு மிக்ஸ் பண்ணி குடிச்சுருவே அந்த மாரி குடிச்சுடுவே என்னால நா ப்ரக்னன்சி டைம்ல குடிச்சுட்ருந்தே இப்போ என்னால இந்த மாரி ஊற வச்சு அரைச்சு குடிக்க டைமே
ஓ நா ஊர வச்சு ஆரச்சு சொ ன்னா கொஞ்ச பெனிஃபிட்டா இருக்கு அப்பப்பா அன்னனிக்கி க்கி குடிக்கிற மாரி இருக்குல்ல அதுக்குதா சொல்றது ம் ஆ நீங்க ட்ரை பண்ணுங்க ஆ கண்டிப்பா கெடைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அது ஹெல்த்தும் கொஞ்ச நல்லாருக்கும் ம் செரி தோழி எனக்கு ஒரு அழைப்பு வருது நா அப்பறமா கூப்டவா தோழி ஆ ஓகே தோழி ஃபாய்